ஹலோ! ஆஹ் வணக்கம். ங்கமா, நல்லா இருக்கீங்களா. ஆஹ சாப்பிட்டீங்களா. ஆஹ நல்லா இருக்கறேங்கமா.
பசங்கலா, நல்லாக்கிறாங்களா.
எல்லாரும் நல்லா இருக்குறாங்கம்மா.
எங்க வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
ஆ ங்மா நேத்து பேசும். போது, நான் பேர பேத்திங்களை பத்தி மட்டும் கேட்டேன். முழுசா சொல்லுங்க யார் யாரு. பெரியவங்க. யார் யாச்சுன்னு உங்க பேர் மட்டும் சொல்லாதீங்க. மீதி அப்படியே சொல்லுங்க. பையன். பெருசா பொண்ணு. பெருசா பொண்ணுக்கு எத்ன பசங்க அவுங்க என்ன பண்றாங்க பையனுக்கு எத்ன. பசங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுங்கமா.
சார். ஆ எனக்கு வந்து, மூணு பசங்க. பொண்ணு வந்து.
ம்.
பொண்ணு ரெண்டு பையன்.
ஆஹ், சேரிங்மா.
பொண்ணு, காலேஜ் முடிச்சுக்கிறா. ஆ, நா காலேஜ் முடிச்சு. வச்சிருக்காங்க.
ஆஹ் ஆஹ்.
எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆஹ் ஆஹ்
ஆஹ எல்லாரும். பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன்
செரிங்கமா
பெரிய பையனுக்கு வந்து ரெண்டும் பையன் சின்ன பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு
ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆஹ் சூப்பர் சூப்பர் மா சூப்பர்
எல்லாருக்கும் அது ஒண்ணு இது ஒண்ணு ஒரு பையனுக்கு மட்டும்
ரெண்டு பையன் ஆயிடுச்சு அஹ் பரவாயில்லைங்கம்மா எல்லாமே நன்மைக்கு இதானே
எல்லாம் ஏதோ வருது சுத்துறாங்க அவங்க வரைக்கும் அவங்க
அவ்ளதான் அவ்ளதான் ம்
நல்லா வாரிசு மாத்திரம் உயிரா உருவாகிக்குது
ஆஹ் ஆஹ்
அதிகமா இல்ல
அஹ் ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க ஆஹ்
இருக்கட்டும் இ அது சந்தோஷம்தாஇப்ப கஷ்ட கு குடும்ப சூழ்நிலை நெறைய கஷ்டமா இருந்தாலும் அது பாட்டுக்கு அது வழி நடத்துட்டு போது
அததுெல்லாம் போயிடுமா தானா அது எப்படி இருந்தாலும் அது கடவுள் வந்து அதுக்கான வழிய காட்டு
ஆமா ஆமா ஆமா எல்லாம் இதுவும் நோய் நொடி இல்லாம லட்சணமா இருக்காங்கம்மா
அவ்ளதா அவ்ளோதாங்கமா அதுவே பெரிய சொத்து த்துங்கமா ஆஹ ஆஹ அதுவே பெரிய சொத்து நோய் நொடி இல்லாம இத இந்த காலத்துல வாழ்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய வரம்
ஆமா
உங்களுக்கு பி பி சுகர் எல்லாம் எது இன்னும் இல்ல இல்ல
இது வரைக்கும் இல்ல இப்ப ஒரு மூணு வருஷமா
ஆஹ் உம்
சுகர் வந்துடுச்சு எனக்கு
ஆஹ் மாத்திர சாப்பறீங்களா மாத்திர மருந்து சாப்பறீங்களா ஆஹ் செரிங்கமா சுகர் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சொல்ட்டுங்களா டிப்சு
ஆஹ்
ஆஹ மா பெரிய நெல்லிக்கா இருக்குதுல்லங்கமா
ஆ
பெரிய நிலை க்காவ வாங்கிக்கோங்கமா பெரிய நெல்லிக்கா ஆமா காட்டு நெல்லிக்கா ஆ ரெண்டு ரெண் டு வாங்கி வச்சிக்கோங்க வீட்ல ல ரெண்டு எடுத்துக்கோங்க காலையில வெறும் வயிறத்துல ஆ வெறும் வயித்துல அந்த ரெண்டு நெல்லிக்காவ கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா இஞ்சி ங்மா கொஞ்சமா இஞ்சி போட்டுட்டு ஒரு கைபுடி அளவுக்கு கா கருவேப் பிலங்மா கருவேப்பில வில்வே எலன்ட்டு கேள்விப்பட்டிரு
ம் ம் ம் தெரியும்
முருங்க எல ஒரு நாலு இலைங்க அ இது எல்லாத் டி போட்டு மிக்சில அரைச்சி ட்டு வடிகட்டி குடிங்கம்மா ஆ இத குடிச்சீங் ந சுகர் வந்து கம்மிய ஆகுதுங்கிறாங்க
அது இல்லாமலே போனும்னா என்ன பண்றது அதே மாதிரி
அ ஆ ஆமா ஆமாங்மா சுகர் கண்ட்ரோல்க்கு ஆயிடும்
அது எத்தின நாளுக்கு சாப்பிடணும் அந்த மாரி
நாப்பத்தி எட்டு நாளுங்ம்மா
ஒரு மந்த்
ஒரு மண்டலம் ஆ ஒரு மண்டலம் சாப்பிடணும் அதோட ஆ அதோட நீங்க வந்து காலையில வந்து சாப்பாடு அதிகமா சாப்பிடுறத உட்டுட்டு முட்டை நெறைய சேத்துக்கோங்க கீரை இங்க நெறைய சேத்துக் போங்க ஆ சாப்பாட்டு கம்மி பண்ணிடுங்க சுகர் க்கிற மாதிரியான ஐட்டம் த்லா கம்மி பண்ணிட்டு ஆ ன் இந்த மாதிரியான இத வந்து அதிகப்படுத்திக்கனீங்கனா சுகரு இல்லாமலே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கமா
ம் ம்
ட்ரை பண்ணி பாருங்க
ட்ரை பண்ணி பாக்குறேன் அது இந்த வாட் அந்த மாதிரி செஞ்சு நாப்பத்தி எட்டு நாள் சாப்டு சுகர் கண்
ஆமா சுகர் ரொம்பகவே கண்ட்ரோல ஆகுதுங்களா கொஞ்சோ இல
பரவால ரொம்ப நல்ல மெடிசன் சொல்லிக்கிறீங்க ம் அ அடுத்து சாப்பாடு என்னமோ நல்லதா சாப்பிடற மாத் த்திர போட்டதுலிருந்து மாத் ஒத்தர் வந்து குடுக்க சொன்னாங் பாரே ஒரு ஒர் திடீனு ஒரு மாச ஓ கண்ட்ரோல் இருக் இது வேணனு சொன்னாங்க
ஆ
சேரி கண்ட்ரோல்லா தான் இருக்குதுன்னு நா விட்டேன் ஒரு மாச மாத்திர குடிக்கவேணனு டாக்டர் சொன்னாங்க
அ ஆ ஆ
விட்டு பாத்தே
ஆ
ஒரு மாசோ மாத்திர கன்டினியூ பண்ணதுமே திடீர்னு சுகர் அதிகமாயி
உம்
அதிகமாயி கிட்னி பாதிப் படி ஆரம்பிச்சிசு
அப்படிங்களா அ அ அ
திடீர்னு ஒரே மாசோ மாத்திர குடிக்காம விட்டது டாக்டர் சொல்லி தான் விட்டேன் நானு அப்பாவு
ஆ ஆ ஆ
திடீர்னு அந்த மாரி செயலிழக்க ஆரம்பிச்சடுச்சு சுகர் அதிகமாயி கிட்னி பங்க்ஷன் பண்றது குறைய இது பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப் அப்புறமா இப்போ டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்தர எடுத்துக்கன்னு ஒரு பத் தார தனியாக்கிட் நீ ஸ்பெஷிஸ்ட டாக்டர்
அம்மா கிட்னிக்கு இன்னொரு கிட்னிக்கு அருமையான மருந்து என்னனா மா சொரகா
சொரக்கா அது நா அப்பாக்கு குடுத்தம்மா எனக்கு வந்து கொஞ்சோ அப்பா வந்து கிட்னி ஃபெயி இத அது வந்து டாக்டருங்க சொன்னாங்க அது பங்ஷன் பண்றத் தன்ம வந்து சொரகாயில இருக் க்குது அடிக்கடி சாப்பிட சொல்லிக்கிறாங்க
அதேதாங்கமா சொரக்காவே நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலா
டெய்லி கூட
ஆமா டெய்லி கூட நீங்க வந்து மா த்திர மருந்து சாப்பிடுரத வுட்டுட்டு என சொரக்கா சாப்ட்டா வந்து கிட்னி வந்து புதுசு சுமாரி ஆயிடுமா
ஆ
ம் கிட்னி வந்து இது நம்மளுக்கு பழைய இது மாரியே இருக்கு களாதுங்ளா அந்த இது இது வந்து புதுசா ஆகுற மாரி ஆயிடுங்களா
அப்டியா
கால் சொரக்கா என்னா நம்ம டெய்லி சமைச்சி சாப்பிடுறதுனு சொரக்காவே சாப்பிட முடியாது இல்லிங் நா சொரக்காவே சாப்படுறது ரொம்ப
அடிச் அடிச்
ஆமா மிக்சியில போட்டு அடிச்சிட்டு அது ஏன்னா தண்ணி மாரி இருக்க போது ஒரு டம்ளரு எப்பயோ நடுவுல உக்கானு இருக்குற நேரத்துல டீ காபி குடிக்கிறதுக்கு தோன்ற நேரத்துல அது குடிச்சுக்கலாம்லங்கமா
அ அதெல்லா குடிப்பே நானு வ வைத்தியமா இருக்கு சொன்னா பத்தியமா இருக்கு சொன்னா அதெல்லா குடிச்சு கரெக்டா இருப்பே உடம்புக்கு நல்லது
ஆ ஆ அப்றோ என்ன நீங்க அத பண்ணுங்களே ஏன் மாத்ர மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணு
மாத்ர கிட்னிக்கெல்லா மாத்ர குடுக்கல அவங்க குடுத்து ஒரு மாசோ குடுத்தாங்க கொஞ்சோ டட்னுட்டாக இப்ப சுகர் மாத்ர மத்ரோ உடாம கண்டினுவா எடு
எடுத்துக்கிறீங்க ஆ அது இது குடிச்சு பாருங்க அம்மா அப்றோ வந்து இந்த ஆ அரிசி வகைங்களல்லா கேள்விப் பட்ருக்கீங்களா கருப்பு கவுனி செகப்பு கவுனி அந்த மாரி அரி சி வகைங்களல்லா கேள்விப்பட்ருக்
செல்லு ஆ ஆ தம்பி எடுத்துனு வ அத குடுத்துக்குறா மூங்கில் அரிசினு ஒரு
ஆ அது வந்து கஞ்சி வச்சு குடிங்கம்மா
ம் மூங் மூங்கில் அரிசி ஒடம்புக்கு நல்லதுன்னு கஞ்சி வச்சு குடிச்சிக்கிறா தம்பி அது அம்மாவுக்கு குடுக்க சொல்லிருக்காங்க. பாத்துக்கறா அவ அவ ஆஹ
சேரி சேரிங்கம்மா அதையு குடிங்க அது குடிங்க ஆ நெல்லிக்கா ஜூஸு குடிங்க சொரக்கா குடிங்க நெல்லிக்கா ஜூஸ் து முடிஞ்சதுக்கு அப்புறோ இந்த கொத்தவரங்கா இருக்குது இல்லைங்ளா கொத்தவரங்கா சிக்கிடிக்கா ஆ அது ஒரு நாலு போட் டு அடிச்சு குடிங்க. ஒரு நாளைக்கி இது ஒரு நாளைக்கு அதுன்னு குடிச்சு பாருங்க. சுகர் அது கண்ட்ரோலுக்கு வந்துருமா. ஆ நீங்க ஏன் மாத்திர மாத்தரைல இதுவாகணு மாத்தரைக்கு அடிமையாகணு மாத்தரைக்கு அடிமையாயி ட்டோன்னா அது வந் து நம்ம வாழ்நாளல்லா மாத்திரைக்கு அடிமையாவேதா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுறோ
ம் ஹும்
இன்னக்கி என்னங்மா சாப்ட்டீங்க?
இன்னக்கி சோறும் இந்த இ இந்த கொழம்பு இருந்துச்சு இந்த தக்க வெக்காள வெ வெங்காயோ தக்காளி எல்லா போட்டு இது மாரி பண்ணுவோ தொக்கு மாரி
ஆ ஆ தக்காளி பஜ்ஜி
க்கி அதுதா பண்ணிருந்தாங்க சாப்ட்டே. ஆ நல்லாதா இருந்த்ச்சு பொருள் எல்லா எது இல்ல அது மாத்திரந்தா இன்னக்கி சனிக்கெழம.
ஓ அதனால ஆ சாமி கும்ட்டுட்டு அத மட்டு சாப்ட்டுட்டீங்க ஆ
போயிட்டாங்க மருமக எது அது மா தா செஞ்சு வச்சிருந்தாங்க சாப்ட்டே
சேரி சேரி சேரி சேரிங்கமா அவங்களுக்கு ஆ அவங்களுக்கு ஆ இல்லங்கமா இன்ன கொஞ்ச நேரம் இருக்கு பேச ஆ நானே கட் பண்ணுவே ஆ அ சரிங்மா பெரி பொண்ணோட பசங்காள என்ன படிக்கிறாங்க இப்ப பெரிய பொண்ணு சொன்னீங் ங்க பெரிய பொண்ணோட பசங்க என்ன பண்றாங்க
பாப்பா எயி்த் படிக்குது தம்பி வந்து காலேஜ் படிச்சு ஃபர்ஸ்ட் இயர் போய் சேர்ந்துருக்கிறாங்க
அ அ அ பையனோட பசங்க என்ன படிக்கிறாங்க
என்னோட பசங்க ஏ அய் பெரிய பையன் வந்து செகண்ட் ஒன் செகண்ட் கிளாஸு
அ அ அ
இவன் ரெண்டாவது
ஆ
அ சின்ன பசங்க ஒருத் தங்க வந்து யூ கே ஜி
ஆ ஆ
பெரியவனோட பைய சின்னவனோடு பையன் எல் கே ஜி போய் இப்பதா யூ கே ஜி மாறா
ஓ செரி செரிங்கமா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது உடம்ப ஃபர்ஸ்டு பாத்துக்கோங்க இது எல்லாமே இருக்கிறது எல்லாமே சப்பாத்தி சாப்பிறேனு சப்பாத்திய சாப்பிடாதீங்க நீங்க கலி ஏதானு செஞ்சு சாப்பிடுவீங்க இல்லிங்களா
களி சாப்பிடற சப்பாத்தி எல்லாம் அதிகமா
ஆ ஆமாங்கமா சப்பாத்தி எல்லாஅதிகமா சாப்டக் கூடாது அது எல்லா சாப்ட்றாதீங்க அ களி சாப்டுங்க ஆ ஹ கா ராகி கூல் மாரி வெச்சு குடிங்க
ம்
மாதிரியான எதுனா ஒரு ஐட்டோ நம்மளுக்கு இதுவா இருக்கிற மாதிரியே சீக்கிரமா ஜீரணமும் ஆயிடணும் உமா சுகர் இருக்கறதுனால சுகர் மாத்திர பசி எடுத்துக்கிட்டே இருக்குதுங்களா
பசி எல்லா கிடையாது எனக்கு பசி எடுக்கறத இல்ல
ஆ
ஆனா சாப்பாடு கூட கம்மிதா இப்ப சுகர் மாத்திர போட்டது போட்டதல இருந்து சாப்பாடு
கம்மிய ஆயிடுச்சு அ அ அ ஆ ஆ தூக்கோ வருதுங்களா நல்லா
இன்ன அது கூட கிடையாது நானா சக்திக்கே உள்ள தள்னு
அ ஆ
இது இருக்கிறது அங்கங்க சாப்பிட்டுக்கறோ அப்பறமா அந்த அந்த நா இந்த சொல்லுன்னு சொல்லறாங்களே
என்னதுங்மா நாகப்பழம் நாக
அ நாகப்பழோ அது அது சாப்பிடுவே கொஞ்ச சுகருக்கு நல்லதுன்னு
ஆ ஆ ஆ
எது உடம்பு கிடக்கிதோ அது நல்லா சாப்பிடுவ இப்போ மாங்கா பழ ஒன்னு கெடச்சிசு சாப்டு
அம்மா மாம்பழத்துல ஏகப்பட்ட சுகரு ச்சீ அது சாப்ட கூடாது மாம்பழம் சாப்ட கூடாது
பெரிய பழமா ஒண்ணு சாப்பிட்டுக்குறே இன்னைக்கு நாளைக்கு என்ன
ஒண்ணு ஆகாது பயப்படாதீங் ங்க இல்ல இனிமே சாப் படாதீங்க
கம்மிய சாப்பறது இப்ப ஒரு நாளைக் கசக்கி ஒரு மூணு பழம் முன்ன சாப்பட்டுக்குவே இன்னைக்கு ஒரு பழம் சாப்பட்ட வேண்டியதுதா அப்பப்ப சாப்படுற ஒரு மூண் நாள் கழிச்சி மூண் நாள் கழிச்சி
அ அ அ சேரி சேரி சேரி ஏன்னா அதுல வந்து நெறைய சுகரு அதுல சொல்லலிங்களா எ என்ன சாப்புணும் என்ன சாப்ட கூடாது
தெரியு எனக்கே இருந்தாலும் பழம் தானே சாப்பா இல்ல மத்தனோ
சேரிங்மா சேரிங்மா ரொம்ப நன்றி என்னோட கால எடுத்து பேசினதுக் து அடுத்த கால்ல பேச
நீ நீங்க இதெல்லாம் விரிவு விரிவா சொன்னதுக் ரொம்ப நன்ற்
நன்றிங் நன்றிங்மா அடுத்த கால்ல பேசலாங்கமா